கேக்குதா
வணக்கம் கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க
என்ன பண்றீங்க நல்லாருக்கேன்
ஓக்கே ஓக்கே நா மொபைல் மொபைல் தாங்க மொபைல் பாத்துட்ருக்கே
சேரி
உம் எப்பிடி போயிட்ருக்குது
சம்மர்ல்லா பரவால்ல கொஞ்சொ நல்லா போயிட்ருக்கு ஆனா நெறைய பேர் வந்து அங்க இங்யு போயிட்ருக்கனால நெறைய சவுண்டு அந்த சத்தங்கள் தா நெறைய கேட்டுட்ருக்கு உங்கள்ட்ட பேசும் போதே நெறைய சத்தங்கள் தா கேட்டுட்ருக்கு தனி அறைல வந்து தா பேசிட்ருக்க அந்த மாரி எல்லாரு அவசர அவசரமா அங் க இங்க அவுங்கஸ் வெளில போறது சுத்தறது அப்புடின் போயிட்ருக்கு அ‌ஹ அந்த மாரி ஒ ஒங்களுக்கு எப்பிடி போது
கரெக்ட்டு தா நீங்க சொல்ற மாரி எல்லா ஒரே ஒளி மாசு காற்று மாசு தண்ணீர் மாசு எல்லா பக்கமே ஒரே பொல்யூஷ னா தா‌ இருக்கு ஆ ஆ இந்த பொல்யூஷனுக்கெல்லா என்ன காரணனு நீங்க நெனைக்கறிங்க உங்கள ரொம்ப பாதிக்கப்பட் ட உங்க பர்சனலா உங்க லைஃப்ல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மாசு அப்பிடின்னா எத சொல்லுவீங்க நீங்க அன்றாட வாழ்வியல்ல அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு மாசு அப்படின்னா எத பத்தி சொல்லுவீங்க
மாசு அப்பிடின் போது நறைய மாசுக்கள் இருக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து அதை பாத்து படிச்சிருக்கோ ஆஹ் நா வந்து என வந்து மாசுன் போது தண்ணி மாசு எனக்கு பிடிக்காது ஏனா அது ஒரு இயற்கையான ஒண்ணு அந்த இயற்கையான ஒண்ல ஒரு தண்ணீல வந்து நெறைய குப்பைகள் போட்றதூ செரி ஏனா எப்பவுமே வந்து இயற்கை ரொம்ப அழகான ஒரு விஷ்யொ இயற்கைன் போது நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு செரி அத வந்து நம்ம எங்கயாவது வெளியில போறதூ சேரி குவாய் ஏதாவது தண்ணி கொளத்துல குளிக்கிறதோ இல்லாட்டி ஒரு அருவியில குளிக்கிறதோ எல்லாமே ஒரு அழகான விஷ்யொ அதுல ந நெறையா பேர் வந்து மாசுபடுவாங்க ஆமா நெறையா பேர் வந்து மாசு பண்ணுவாங்க அது என்ன மாரினா அவங்க வந்து அதுல வந்து தேவையில்லாத சோப்பு நொர இல்லாட்டி அவங்கது என்ன பண்றாங்களோ அதோட க குப்பைகள் அதோட வெளியெ வந்து கவர்கள் எல்லாத்தையு போட்டுட்டு பொயிடுவாங்க இது எல்லா தேய் தேய்னு தேங்கி அந்த தண்ணிக்கு அவ்ளொ மாசு ஆகு ஏனா நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு அருவிலந்து தண்ணி வருது ஒரு வந்து ஒரு டேம்மு ஒரு கொளத்துலந்து தண்ணி வருதுன்னா அது அப்டீ வீட்டுக்கு வரு அதுதா நெறைய பேர் குடிக்கவு செய்வாங்க அதுலா பாக்கும்போது ரொம்ப மாசா இருக்கு எதே மாரி இந்த வெயில் காலத்ல எப்டின்னா இப்ப தண்ணி எல்லா வற்றி போயிருக்கும் போது அந்த எடத்த பாத்தோனா அவ்ளோ குப்பையா இருக்கு இதனால நெறையா கொளோ செரி அருவீஸ் அஹ் கொளமு செரி நெறைய ஊருக்கு போற அந்த அஹ் தண்ணி குழாய்கள் அந்த குழாய்ன்னு சொல்ல முடியாது அந்த ஓடைகள்னு சொல்லலா அதுலல்லா நெறைய செடிகள் குப்பைகள்ல வந்து தேங்கி தேங்கிருக்கனால அது அது எல்லாமே நிறைய ஓடைகள்லா தண்ணி இல்லாமலே இருக்கு அந்த இடத்துல இப்ப தண்ணி வந்தாலு போக மாட்டேக்குன் சொல்லா பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த ஊரோ ஒரு ஊரோட நன்மையே வந்து அந்த தண்ணி ஆஹ் செழிப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த எடொ எவ்ளோ அழகா இருக்கிறதுன் சொல்லுவாங்க ஆனா இப்பலா வந்து அந்த தண்ணி வந்து மாசுவா இருக்கு அத வந்து ஏனா தண்ணின் போது எல்லாருக்குமே வந்து சும்மா எடுத்தோமா குடிச்சோமான் ஆசப்படுவாங்க இப்போ ஒரு தண்ணிய குடிக்கிறதுனாலே பல வாட்டி யோசிச்சு அடுத்தது குடிக்க சுட வச்சுதா குடிக்கணு அது எந்த காலத்துனனாலு செரி அப்டின்னு ஒ ஒரு நெலமைக்கு பொயிட்டுருக்கும் போது எனக்கு தண்ணி மாசு ரொம்பவே புடிக்காது அப்டின் சொல்லலா உங்களுக்கு அந்த மாதிரி என்ன புடிக்காத் து
ஆஹ் கண்டிப்பா தண்ணி மாசு ஆஹ் முதல்ல வந்து நா காற்று மாச சொ சொல்லுவே கா காற்று மாச வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயோ நம்ம அன்றாட சொ நம்ம நமக்கு வாழ் வாழ தேவைய ஃபஸ்ட்டு வந்துட்டு காற்று தா அந்த காற்றுலுயுமே நம்ம வந்து ஆ தொழிற்சாலைகள்ல வந்து வர்ற நச்சுப்புகை வாகனங்கள்ல வர்ற புக ஆ இதுல்லாமே வந்து சேந்து காற்ற ரொம்ப மாசுபடுத்துது அதுல்லாம வந்து பிளாஸ்டிக் அந்த ஆ பிளாஸ்டிக் வந்து எரிக்கிறது ஆ குப்பை கடங்கல வந்து எரிக்கறது அந்த மாரி செஞ்சு நம்ம சாதாரணமா விட்ற அந்த சுவாச கா லுமே வந்து மாசுவ கொண்டு வந்து விட்டுறாங்க அது ரொம்ப கஷ்டமாதாருக்கு ஆ ஆனா மக்கள் வந்து இப்ப எந்த ஒரு கட்டதுல இருக்கோ அப்டின்னா நம்ளே நெனச்சாலு வந்து ஒடனே இந்த எந்த மாசியுமே நம்ளால நிறுத்த முடியாதளவுக்கு நம்ம ரொம்ப அத ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோ ஆ சோ அத வந்து நம்ம இனிமேல் அந்த எலக்ட்ரிக் வெக்கிள் அத மாரி கொண்டு வந்து அதுக்கப்புற வந்து இண்டஸ்ட்ரியல் அதுல வர்ர வெளியிட்ற பொகைய வந்து ஃபில்டர் பண்ணி எதாச்சு சம்பவ ஆ ஃபில்டர் பண்ணி அத விட்றது அந்த மாரி பண்ணா ஒழிய நம்ம இந்த இந்த ஏர் பொல்யூஷனை வந்து கொண் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்ட தா ஏனா இப்ப நார்த்து எல்லா நார்த் சைடு எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்சிஜனே வந்து ரொம்ப லெவல் கொறஞ்சு ஆக்சி இந்த காற்ற வந்து ஒரு கவர்ல போட்டு விக்கிற அளவுக்கு வந்துருச்சு சோ அது மாரிலா வர குடாதுனா நம்ம நெறையா மரங்கள் வைக்கணு ஆ மரங்கள் க வெட்றது கொறச்சிட்டு ஆ புகைகள வந்து ஒரு பொது பொது ட்ரான்ஸ்போர்ட் ஆ அமாரி யூஸ் பண்ணி ஒரு ஒரு நபர் தருக்கு ஒரு வாகனத்த பயன்படுத்துறத தவிர்க்கறது ஆனா இதெல்லாமே வந்து அவரவர் த சொந்தமா அவங்க வீட்லருந்து அந்த ஒரு மாற்றத்த ஆரம்பிச்சா மட்டு தா வந்து மாத்த முடியு சோ என்ன பொறுத்த வரைக்கு காற்று மாசு மொதல்ல நீங்க சொன்ன மாரி தண்ணீர் மாசும் தா தண்ணீர்லயுமே வந்து ஆ கொண்டு போய் அந்த கெமிக்கல் அதெல்லா வந்து இண்டஸ்ட்ரிலருந்து அதெல்லா கலந்து விட்டுறாங்க அது வந்து திரும்ப போய் விவசாய நிலத்துக்கு போம்போது விவசாயிங்கள் பாதிக்கிறாங்க அந்த பிளாஸ்டிக் கு குப்பைகலெல்லா கடல்ல தூக்கி போட்டு ஆறுல ஏரிலா குப்ப போட்டு அந்த மீன்கள் எல்லாமே வந்து அத சாப்ட்டு உயிர் இழக்குது எல்லா எத எடுத்தாலுமே வந்துட்டு நம்ம மாசு மாசுபடுத்துறதுல வந்து நம்ம ஈஸியா பண்ணிடுறோ அந்த மாசலருந்து நம்ம வெல்ல கொண்டு வரதுக்கு க்கான முயற்சிகள் வந்து ரொம்ப கம்மி ஆ நூறு சதவீதம் மாசுபடுத்துறக்கான முய ஆ முயற்சிகள் செயல்க செய்யறோ அப்டின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் தா அத வந்து அந்த மாசம் வந்து கட்டுப்படுத்துறக்கான வழிமுறை கள ஃபாலோ பண்றோ அதனாலதா வந்து மாசோட ரேஷியோ அதிகமாவேருக்கு ம் ம் அப்டித்தா
ம் நீங் உண்மதா நீங்க சொல்ற மாரி காற்று மாசுங்றது இப்ப ரொம்பவே அதி அதிகரிச்ட்டு போதுன்லா வட மாநிலங்கத்துல சேரி எல்லா எடத்துலயு சேரி அதோட அதிகரிப்புல ஆ சதவீத வந்து ரொம்பவே அதிகம்ன் சொல்லா ஏனா நெறைய பேரு வந்து நெறைய நாட்லந்தே சொல்லிருக் சதவீதம் இங்க நெறயருக்கு அப்டின்னு சொல்லும் போது கேக்க ரொம்ப கஷ்டமாருக்கு ஏனா அத பாக்கும் போதே நெறய இதுல தொலைக்காட்சில பாக்கு போதே அதோ அது அவ்ளோ அந்த எடமே தெரியாத அளவுக்கு அந்த மாசு இருக்கு ஒரு காலை அதிகாலையு சேரி ஒரு ஒரு பன்னெண்டு மணி அளவு செரி அந்த மாசு அவ்ளோ இருக்குன்போது அது எவ்ளோ கடினமாருக்கு ஒண்ணு அங்க வாழ்தங்களுக்கு அதா தெரியு அது உண்மையான ஒண்ணு அந் அதே மாரி நீங்க சொன்ன மாரிதா ஏனா நெறய கழிவுகள் எல்லா சேந்து என்னாதுன்னா ஓ அதுதா நம்ம சுவாசிக்கிறோ அதுதா நம்ம குடிக்கிறோன் போது ஒரு கட்டத்துல அது ஒடம்புக்கு அது எவ்ளோ கொடுமைய தருனா அது என்னென்ன நோய்கள உண்டாக்குமோ அத்தனயு உண்டாக்கு அது நம்ம எவ்ளோதா சுட வச்சு அந்த தண்ணிய குடிச்சாலு சேரி அத ஏ என்னதா பண்ணி நம்முளுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஆக்சிஜன் போட்டாலு சேரி அது வந்து செயற்கையான ஒண்ணு அப்டின்னு சொல்லா அந்த எடத்துல வாழ்றவங்களுக்கு தா அந்த கொடுமை தெரியுனு சொல்லா ஏனா அவ்ளோ வந்து கொடுமையாருக்கு அவங்களால இ இயற்கையா வந்து சுவாசிக்க முடியாது அப்டின் போது அதெல்லா பாக்கும்போது எவ்ளோ மாசுபட்டுருக்கு எவ்ளோதா நெறய விஷயங்கள் வந்து முன்னேற்றமாயி நெறய கண்டுபிடிப்புகள் இருந்தாலு அதுக்கு ஏத்த மாரி பின்விளைவுகளும் நெறய இருக்குன் சொல்லலா அதே மாரி எனக்கு வந்து மாசு அப்டின்போது நெறய மாசுகள்ருக்கு நம்ம படிக்கு போதே என்ன சொல்லுவாங்கனா சத்தத்துல ஒரு மாசு வருதுன்வாங்க நெறய பேர் சத்த மா ஆ மாசுப்படுது ஏனா அவ்ளோ சத்தமாருக்கும் போது வெ ஆ முந்திலா அந்த வண்டி சத்தங்கள் நெறயருக்கு அந்த மாரி அந்த இது ஒரு சொல்லா அது தண்ணி மாசுன்னு சொல்லா நா ஏ நா ரொம்ப ஒரு இதுல வந்து ஆ கேட்டு நா ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு மாசு அப்டின்னா வந்து இந்த மாசு நம்ம படிச்சிருக்க மாட்டோ இந்த மாசு எனக்கு அவ பேசும்போது எனக்கு ரொம்ப ஈர்த்த ஒண்ணு அப்டின்னு சொல்லா சிந்தனை மாசுன் சொல்வாங்க சிந்தனை போது இப்பெல்லா வந்து நம்ளுக்கு எப்டி ஒரு தூசி வந்து நம்ளுக்கு வந்து மாசுபடுது தண்ணீல வந்து தூசிபடுதோ இல்லாட்டி ஒரு தூசி நம்ளுக்கு வந்து காத்து குடுக்காம ஆ இயற்கையா இல்லாம அப்டி இருக்கோ அதே மாரி சிந்தனை இப்பெல்லா நறைய பேருக்கு என்னனா அவங்கவுங்க சிந்தனை இருக்கு அந்த கெடுத் கெட்ட சிந்தனையு மத்தங்களுக்கு வந்து சொல்லி குடுப்பாங்க அந்த மாரி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கெட்ட கெட்ட சிந்தனை இருக்கோ அதெல்லா மத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்க அவங்க சிந்தனையு நல்ல சிந்தனையா இருக்கதயு கெட்ட சிந்தனையா ஆக்கிருவாங்க இப்டி இருக்க போது இப்ப நா நெறய நம்ம நெறய பாத்துட்ருப்போ யார்னால நல்லா நல்லா ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவா ஆல்வேஷ் நல்ல சிந்தனைகள்ள இருப்பாங்களோ நெறய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களோட கெட்ட சிந்தனை ஃபுல்லா அவங்களுக்கு வந்து திணிப்பாங்க அப்டின்போது இத பாக்கும் போது இப்பெல்லா சிந்தனை மாசு நெறய இருக்குன்னு தோணு இது வந்து நான் ஒரு அழகான ஒருத்தவங்க பேசும்போது கேட்ட ஒரு விஷ்யொ இப்டி மாசுன்போது இந்த மூணுதா நம்மளுக்கு இருக்கு ஒரு நாலுதா இருக்குன் போது மாசுலயே நெறய விதொ இருக்கு மாசுன்கது ஒருத்தங்கள நம்மள வந்து அது கெட்டதா ஆக்றது நம்ம என்ன பண்றோமோ அத நல்லா இருக்கறத ஒரு கெட்டதா ஆக்றது அப்டின் சொல்ட்டு இந்த மாதி எனக்கு ரொம்ப வந்து புதுசா இருந்துச்சு இப்ப நெறையவே நெறைய பேருக்கு நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த மாசுன் சொல்லலா அடுத்து சத்தம் போது எனக்கு இப்ப வந்து சத்த மாசு வந்து கொஞ்ச கம்மியாய்ருக்குன் தோணு என்னனா முந்தி காலத்துலல்லா சத்தொ நெறைய கேக்கு அங்க இங்க அப்டின் சொல்ட்டு எதா வண்டி சத்தமு கேக்கு இப்பவு வந்து ஒரு இருசக்கர வாகனொ சத்தொனாலுமே அதோட ஹாரன் வந்து அவ்ளோ வந்து இதா இருக்கு ஆ பேருந்துல போனா அவங்க அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில நேரத்துல ஆனா இப்பெல்லா வந்து கொஞ்சொ கம்மியாயிருக்கு அந்த ச சத்த மாசு வந்து ஓரளவுக் கு சேரி கம்மியாய்ருக்குன் சொல்லா நீங்க என்ன நெனைக்றிங்க இதுல
ஆ நீங்க சொல்றது எனக்குமே புதுசாதா இருக்கு கு பட் ஆனா யோஸ்ச்சி பாத்தா கரெக்ட்டு தா ஆமால இந்த மாரி இருக்கு எல்லாரு இந்த இந்த நெகட்டிவ்வான மைண்ட் செட்ட பரப்புறது ஆ ஒருத்தங்க ஒரு மைண்ட செட்ல இருப்பாங்க அந்த மைண்ட செட் அந்த ஒரு மனநிலைய வந்து மாத்தி ஆ ஒரு நல்ல மயம் மனநிலையில தா இருப்பாங்க நல்லபடியா யோசிப்பாங்க ஏ என்ன இப்படியெல்லா இருக்க இது மாரிலா கெடையாது உலகோ இப்படியெல்லா இருந்தா பொழைக்க முடியாது ஆ இதெல்லா வந்து இந்த நாட்டுக்கு செட் ஆவாது ஐ மீன் இந்த சமுதாயத்துக்கு செட் ஆவாது அந்த மாதிரி ஓ ஆ நம்ம ஒரு மாரி கரெக்டான ம் மனநிலை இருந்தாலு அவங்களோட ஒரு சிலரோட பேச்சுல வந்து நம்ம மை மனநிலையை மாத்தி விட்டுருவாங்க சோ நம்ம இப்போ என்ன சொல்றதுன்னா ஆ ஒரு பத்து பேர் ஆ படிக்கிற பசங்க கூட சுத்தனோம்னா பதினோராவாளா பதினோராவது ஆள நீ படிக்கிறவன்னா மாறுவ தகுந்த மாரி ஒரு பத்து பேர் வந்து இந்த தீய சிந்தனைகள் இருக்கா இருக்கவன பக்கத்துல போனா பதினோராவது ஆள நமக்கும் அந்த தீய சிந்தனை வந்துரும ஆ சோ அந்த தீய சிந்தனை இருக்கிற மக்கள் அந்த ஒரு சரௌண்டிங்ல போய் இருந்தோனா நம்ம நீங்க சொன்ன மாரி மனநிலையுமே வந்து தவறான மனநிலைக்கு போறக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒருத்த குடிக்கிறா அப்டின்னா அஞ்சாவத ஒருத்த குடிக்காம இருப்பான் அவன் போய் பக்கத்துல உட்காருவ அவனயு மாத்திருவாங்க சிந்தனைய சோ கரெக் நீங்க சொல்றது எனக்கு இப்பதா ஸ்ட்ரைக் ஆவுது அந்த சிந்தனை மாதி
ஆமா உண்மையான விஷய இப்ப நெறயவே நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா நம்ம இத பத்தியும் இன்னும் அதிக பேசலா நெனைக்கிறே
ஆ கண்டிப்பா ஓகேங்க